ஹலோ
ஹலோ ஹலோ ஆ ஹலோ கேக்குதா
ம் ஆ கேக்குது சொல்லு
ம் இப்ப உள்ள சின்ன பசங்க எல்லா இந்த போன பாத் துட்டு என்னென்ன பாக் குறாங்களோ எல்லா இது த்துக்கும் போவுணுங்கறாங்க கவனிச்சீங்களா ஒரு வீடியோ பாத்தா அந்த வீடியோல உள்ள தேக இல்ல ஒ ஒடனே ஃபோனே ஃபோனே கெதின்னா இருக்காங்க ஃபோன் இருந்தாதா சாப்புட்றது ஃபோன் இருந்தா தான் வந்து எல்லாமே அவங்களுக்கு அந்த ஃபோன் இருந்தாதா அந்த ஒரு நாளே பொழுது போற மாரி வில்லான் டாய்ஸ் நீங்கவு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி குடுத்தாலும் அந்த ஃபோன் தா அவங்களுக்கு தேவ ஆனா வீடியோ பாத்து மட்டு அந்த டாய்ஸ் வாங்கி குடுங்க இந்த டாய்ஸ் வாங்கி குடுங்கன்னு வீடியோ பாத்து பாத்து கேக்குறாங்க ஆனா வந்து
கேட்டா ஒடனே லேட்டா தா வாங்கி தர நா
அ டாய்ஸு வாங்கி குடுக்குற அதுல என்ன பிரச்சன இருக்குது
அதுல இப்போ சின்ன வயசுல டாய்ஸ் கேட்டா பெரிய வயசு சுல வேற ஏதாச்சும் கேப்பாங்க ஒடனே வாங்கி கேக்குற மாரி புரியுதா நீ ஒடனே ஒடனே
ஒடனே டாய்ஸ்ஸு சாப்புட்ற த்துக்கெல்லா வந்து வாங்கி குடுக்கறதுல பிரச்சன இல்ல இந்த மொபைல்ல இந்த மொபைல்லதா எப்புடியா அந்த பசங்க கையிலந்து வாங்குறதுனே தெரியல
மொபைல்ல இருந்து மொப் மொபைலையும் பசங்களையும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்றதுக் கூட மொபைல் இருந்தாதா சாப்புட்றேன் அப்புடின்ற நெலமைக்கி இருக்குறாங்க இப்ப பசங்க அத எப்புடி வந்து அது அவங்கள்ட்டந்து மொபைல பிரிக்கிறதுனே தெரியல சுத்தமா அந்த மொபைல் தா அவங்களுக்கு எல்லாமே அப்டின்ற மாரி இருக்கு இப்ப உள்ள பசங்களுக்கு ஏ நறையா கேம்ஸ்ஸு வீடியோஸ்லா இருக்கா எல்லா அதுலயே ம் இன்வால்வ் ஆயிருவாங்க ஆய்யா ஆய் ட்ராங்க எல்லாருமே
ஃபோன குடுக் கூடாது ஃபோன எடுத்து வச்சிர்னும் கொஞ்ச
ச்சா கூட அந்த பசங்க அதுதானே கேக்குறாங்க அது இருந்தாதா சாப்புடுவே அது இருந்தாதா வந்து எல்லா செய்வேன்றாங்க ஃபோன் தா மெயினுங்குறாங்க அப்புறோ எப்டி நம்ம வந்து ஃபோன தெரிகிறது ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒன்னவர் ஃபோன் குடுக்காட்னா கூட உ டாய்ஸை குடுத்து ஏமாத்தனா கூட கரெக்டா திருப்பி அந்த ஃபோன தா தேட்றாங்க பசங்க அப்டி இருக்கு இப்ப உள்ள சூழ்நில நீங்க ஹாஸ்பிட்டல் கூட போய் பாருங்க எல்லா பசங்களும் வந்து அ ஃபோன்னா பாத்துட்ருக்குங்க இப்ப பசங்களுக்குன்னு வேற நறைய ஆ வே வீடியோலா போட்ருக்காங்க
ஆமா ஃபோன பாத்து கண்ணாடி போட்ற்றாங்க சி ன பசங்களா
ஆ அதுதா முன்னாடி டிவி பாத்தே கண்ணாடி போட்டாங்க இப்ப எல்லா போஃன அப்டி கவுந்துகுட்டு கழுத்து வலி வர்றது இல்லாம ம் கண்ணாடி சீக்கிர சீக்கிரமே போட்டுறாங்க எல்லா பசங்களுமே
அதுதா செய்ய ஃபோன குடுக்குடாது
பத்தாதுக்கு அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இதாவு ஹெல்த் இஷ்ஷூ வருது கண்ணாடியு சில கொழந்த சின்னப் பிள்ளையிலயெல்லா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நெல வந்தது ஏனா அந்த கொழந்த ஃபோன் இருந்தா தா சாப்டுவேங்கு தா ஒடனே பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க ஃபோன குடுத்தாவது நம்ம சாப்ட வெப்போ அப் டின்ற நெலமைக்கு வந்துட்றாங்க சரி அது அப்டியே அந்த அந்த பசங்க வந்து இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க அதோடயே என்ன பண்றாங்க அந்த ஃபோன்ல இருந்து அந்த பசங்கள பிரிக்கவே முடியமா டேங்குது ரைம்ஸுக்காக குடுக்குறாங்க எல்லா பச பேரன்ஸ்ஸு சரி ரைம்ஸ் பாக்கட்டுன்றதுக்காக அப்டி ஒவ்வொரு வீடியோவா பாத்து பாத்து பாத்து பாத்து அப்டியே ஃபோனுக்கே அடிக்ட் ஆய்றாங்க பசங்கள்லா அப்புறோ நெறைய பொம்ம வீடியோவெல்லா வெற போட்டுறாங்க இப்ப இந்த பசங்களுக்குண்ணுடு ஃபோனையு குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க பசங்க கையில பத்தாதுக்கு ஃபோன் இந்த பசங்களுக்கான வீடியோவையு போட்டுறாங்களா அது நல்ல இந்த உஃப் ஃபோன வந்து பிரிக்கவே முடியமாட்டேங்குது இதனால பசங்களுக்கு தா ரொம்ப ஹெல்த் இஷ்ஷூ ஆகுது
அப்டிதா சொல்றே ஃபோன வந்து ஒரே இதா குடுக்காம அர மணி நேரோ ஒரு மணி நேரோ கொடுத்தா அது அப்டிலா எதுவு ஆகாது
அப்டி இருந்தா சில பசங்க கேட்டு சில பசங்க கேட்டுக்குறாங்க சில பசங்கள்லா வந்து அதே இதா இருக்காங்க ஆ அதென ஃபோன் தா அப்டின் ற நெலமைக்கு இருக்காங்க அப்டிதா அ சில சில பச் சங்க வந்து ஓகே அப்டின்னு சொல்லி செ கொஞ்சோ வளந்த பசங்களா புரிஞ்சுக்குறாங்க ஒரு சின்ன சின்ன பசங்கள்லா வந்து எனக்கு ஃபோன் தா வேணு அப் டின்ட்டுருக்கு இருக்காங்க அந்த சின்ன பசங்க கையில அதுக்கு தா ஃபோனே சின்ன வயசுலயே குடுத் தா அது ரொம்ப வந்து அவங்க அதுலயே மூழ்கிட்றாங்க முடிஞ்ச வரைக்கு சின்ன பசங்க கையில ஃபோன் குடுக்காம இருக்கதா நமக்கு சேஃப் பேரண்ட்ஸ்கெல்லா
அ அதுக்கு நீங்க நீங்கல்லா ஃபோன யூஸ் பண்ணாம இருக் க்கனு நீங்களே ஃபோன் உக்காந்து பாத்தா சின்ன கேக்கதா செய்யு
ஏ ஃபோன்னு ஃபோனு நா அதுவு ஓகேதா அதுவு ஒரு வேலிடான பாயிண்ட் தா ஆனா வந்து சில இப்ப வந்து நம்ம டாய்ஸ் பக்கொ பசங்கள திருப்புனாலுமே அவங்க அந்த ஃபோனுக்கு தா வர்றாங்கனே
ஆமா இப்ப டாய்ஸ குடுத்துட்டு நீங்க உக்காந்து சீரியல் அப்புறமா ரீல்ஸ்லா பாத்தா ஃபோனுக்கு தா வருவாங்
ஏ ஃபோன்ல வந்து சீரியல் தா பாக்குறோனு அர் தொ கெடையாது ரீல்ஸ் தா பாக்குறோனு அர்த்தோ கெடையாது ஃபோன்ல நறைய வ இது இருக்கு பப்பஸ் இருக்கு எல்லாருக்குமே அதுனால நீங்க ஃபோன தூக்குனாலே தப்பா நெனைக்கக் கூடாது
நீங்க ஃபோன தூக்குனா ஆ பசங்க தான ஃபோனே பாப்பாங்க கேப்பாங்கல்ல
அது கரெக்ட்டுதா அதுக் காகதா டாய்ஸ குடுத்து அவுங்கள டைவேட் பண்ணி உர்றது அப்டிருந்து அந்த பசங்க வந்து ஃபோனுக்கு தா வரங்குறாங்க
நீ டாய்ஸ குடுத்தாலுமே அ ஃபோன் அவ கைலருந்தா ஃபோன தான கேப்பாங்க டாய்ஸா கேப் பாங்க பொம்ம யாரு வெச்சி வ்ளாடுவா ஃபோனுக்கு தா வருவாய்ங்க அதுக்கென்னா பண்ணுனா நீங்கதா ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கணு அப்பதா பசங்க யூஸ் பண்ணாம இருப்பாங்க
நம்ம எப்டி ஃப் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க முடியு
ம் க முடியு இருத்நாள் மண்நேரொ ஃபோன் லையா யூஸ் பண்ற பசங்க முன்னாடி யூஸ் பண்ணாம தனியா போய் யூஸ் பண்ணு
முன்னாடியாவ்து மின்னாடியாவ் பசங்க கரெக்ட்டான டயத்துக்கு சாப்ட்டுட்டு கரெக்ட்டா வந்து கரெக் டான நேர்த்துல தூங்குவாங்க இப்பெ எந்த பசங்களு கரெக்ட்டா நேர்த்துக்கு சாப்புர்றது இல்ல இந்த ஃபோனுன்னால அ கரெக் டான ந நேர்த்துக்கு தூங்குறதுங் கடையாது அப்போ உள்ளவங்கதா வந்தூ கரெக்ட்டா பசங்கள வந்தூ டைம்க்கு சாப்ட்டுட்டு தூங்க வெச்சிட்ருந்தாங்க இப்ப உள்ள பசங்க சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாருக்கு
அதுக்கென்னா பண்றது அப்பல்லா ஃபோனில்ல நம்ம நம்மொருக்கமோத்லா ஓ வந்த்ட்டாரு ஃபோன்ருக்குல்ல ஃபோன் வந்தா ஃபோனா பாக்கதா செய்வாங்க அத நம்ம தா கம்மி பண்ணணு கம்மி பண்ண வெக்கெ
இந்த பசங்க கைல ஃபோன் குடுக்கற்து ரொம்போ பெரிய பயமாருக் குது எப் போ வந்தூ ஹெல்த்திஷுவாவுனே தெரியல
ஃபோனுக் பதிலா வேற எதாச்சி கைல குடுத் துரு அவ்ளோதா
கிரெயேல் முடிவா ஏதாவது அவுங்களா இது பண்றா மாரி அப்பிடின் சொல்ட்டு இந்தே மத்த மத்த டாய்ஸ்ல்லா வாய்ங்கி கொடுத்தாக்கா அதெல்லா வந்தூ காணாதா போகுது அவுங்க வச்சி விளாட்ற மார் தெர்லெ வீசிதா எரியுதுங்க ஒர் ரெண் நாள் வெச் சி விளார்றாங்க அவுங்களே ஆசப்பட்டு கேட்டெ டாய்சாருந்தா குடே ரெண் நாள் வச்சி விளாட்றாங்க மூணா நாளியெ எங் கென் யெல்லா எங்குட்டு பறக்குதுனே தெரியெமட்டேங்குது எந்தெ மூளைக்கி போய் கடக்கிதுனே
ஆமா நீ நீ டாய்ஸ் டுக்குர போன்லெ உக்காந்து அது எங்கிட்டு போ பேசுது
அக்கா என்னா செய்தூ
எங்க போதுமே ட்டா ஓரமாவொக்கான்டு சீரியல் புரோகிராமொவ் பாத்தா அப்டிதாருக்கும் எங்க எங்க தூக்கி போர்றாங்கன்னே
ப்பா சீரியல் போன கையிலெடுத் தா சீரியலுன் மட்டு நெனைக கே கூடாதுப்பா மறுபடியு சொல்றே மத்த மத்த வேலெயு உன் போன்லெ ஓகேவா இப்பொ பசங்கள்ட்ட வந்து மெயினா போனு கமி பண்றதுக் கு ஏதாவது ஐடியாருந்தா சொல்லுங்க
ஐடியாவே வாங்கி ஏனா போன குடுத்து
பசுல் மாதிரி வாங்கிகுடுத்து கூட அவங்கள டைவேர்ட் பண்ணலாம்ல்ல
பசுல் வாங்கி கொடுத்தாலுமே
அவங்க அடுத்த அடுத்தடுத்து எப்படி செட் பண்றது அப்படின் அவங்களுக்கு அதுல போனா மாற மாட்டாங்க
மாற மாட்டாங்க கொஞ்ச நேரம தான் இருக்கும் அதுக்கடுத்து திருப்பி போனுக்கு தான் வருங்க அதெலா இப்ப போன்லேயேதான் பசில்லாம் வந்துருச்சே அதுவும் பசில்லாம் போன்லயே வந்துருச்சே பசில் கேம்லாம்
கேமே இருக்கிறதுனால பசங்களையும் போனையும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது
உம் ஏதாச்சும் பசங்களோட விளையாட விடு வெளிய விட்டா கரெக்டா இருக்கும் வீட்டுக்குள்ளயே வச்சா போன்ல தான் பண்ணிக்கோ கரெக்ட இருக்கும் ஆனா யாருமே வெளில வர மாட்டாங்களே எல்லா பசங்களும் போன்லல்லாம் இருக்காங்க
ஆஹ் ஆமா ஆனா வந்து கொஞ்சம் இப்போ கிராமம் சைடா இருந்தாக்க கூட உங்களுக்கு வந்து பசங்கள்லாம் வெளியில தான் விளாண்டுட்ட
கிராமத்திலே ஃபோன்லதா பாத்துட்ருக்கங்க வெளிய யாரு வர்றதில்ல அந்த அப்போதா ஃபோன் இல்ல வெள்ல வராங்க இப்பல்லா இதா இதா பாத்துட்ருக்கே யார் வெளில வரா
எதாவுது ஒரு டாய்ஸ் கெடைக்கு அந்த டாய்ஸு வெச்சாக்கா பசங்க வந்து ஃபோன மறப்பாங்க எதாவுது ஒரு வழி கெடைக்கு பாக்கலா
ம் புக்க குடுத்துரு கைல எதாச்சு ஒரு புக்க புக்கு ப நோட்டு இல்லாட்டி ஸ்க ஸ்கெச்சு பேனா அத குடுத்தா அத கிறுக்கிட்டே இருக்குங்க
ம் சேரி சேரி பாக்கலா பாக்கலா
சேரி சேரி சேரி
ம் ஓகே
ம் பத்து